ஹலோ
ம் சொல்லு
ம் சொல்றா
அதா அந்த ஐடியா அந்த மூள அன்னைக்கு வேல கொஞ்ச செஞ்சிருந்துச்சுன்னு வச்சுக்கோ
ம்ஹு
போய்ட்டுருக்லா
இல்ல
ம் ஏன்னா ரெண்டு பேருமே தூக்கத்துல தான இருந்தோ
நா அல்ல
செரி ஓகே நீ இல்ல எனக்குல்லா செம்ம தூக்கோ அங்க போயிட்டு கொஞ்ச நேரம் ஏசியில படுத்து தூங்கிட்டாது வந்துருக்லா
இல்ல
ம் சா அடுத்தோட்டி ட்ரை பண்லா
ஆ அத்து அப்புறோ சேர் செரி ஆ
ஏன்னா எனக்கு தெரிஞ்சி ரொம்ப நேரோ ஸ்பெண்ட் பண்ணது எனக்கு அதுதா தோணுது அன்னைக்கு நா வந்தது தா
அப்பல்ல இல்லையே
எனக்கு அப்டிதா தோணுச்சு உண்மயாவே
ம்ஹூ தோணுண்டா டேய் அன்னைக்கு வந்தனடா
அத விட எனக்கு அன்னைக்கு தா தோணுச்சு
எப்டி சொல்ற
தெரில ஃபீல் ஆச்சு
போன் இல்லாம
என்னைக்கி அன்னைக்கு ஏன் போன் இல்ல
ஆமா
என்னைக்கு நா சொல்றது இப்ப லாஸ்டா போனியே அத சொல்றியா
அது இல்ல நா வந்தேலடா அது சொல்றேன்டா
அன்னைக்குன்னு ஃபோன் தா இருந்துச்சே என்னா
அப்போ இருந்துச்சு அதுக்கு அப்பற நீ வந்தல்ல அது சொல்ற
ஆ
ம்
ஆமாம்மா கால் பண்ணுறத்துக்கு சொல்றே
ஆ
ரொம்ப மாறி பீசா போச்சு எதுமே பயொ இல்லாம
அது உனக்குடா
வா சாரி எனக்கு ஆமா நீங்க ரொம்ப பீதில இருந்தீங்க
பீதி அ அதுக்கும் மேல
ம்
உட்ட
ஆனா எனக்கு சீரியஸா சொல்றே எனக்கு அது சுத்தமா பயமே இல்ல அன்னைக்கு
ஆ இருக்காது எப்டி இருக்கு
எங்க நீ வந்தப்பவு எனக்கு இல்ல அங்க நா வந்தப்பவு எனக்கு இல்ல
எதுக்கு ரெண்டு எடத்துலையு இருந்துக்கிட்டு
அது எனக்கு நல்லாவே தெரியு இப்ப நீ கரெக்டா உக்காந்துருக்க எடத் துலெல்லா எங்க வீட்ல ஏ சி போட்ருக்காங்க
எங்க ஆ ஆ
அந்த வெளில வெப்பாங்க தெரியுமா
மா
அது வச்சிருக்காங்க
சரி சரி ம் அந்த எடத்த மாறக்கவாடாப்பா முடியு
ம் ம்
ம் ம்
ம்
ஒரு பதட்ட ஒரு பயத்தோட வந்து ஒக்காந்தண்டா
இல்ல
ஆ ஹா இதுல வேற இந்த ஒருத்த இருந்தா பார்றா அவந்தான்டா
ஆ ஆ
வெறுப்புடா
அது லூசு அது
ஆ ஐயயோ கொஞ்ச நேரத்துல வந்து பீதிய கெளப்பிட்டா நான் வந்து ஃபோன் லைட்லா ஆஃப் பண்றே ம் பின்ன இருக்காதா
ம் ம் ம்
ம் எ கஷ்ட எனக்குதா தெரியு
எனக்கு இல்லப்பா
நீ கீழ போயிட்டு அப்டியே குஷியா இருந்திருக்க போல
ஆ ஆமா ஏ சீரியஸ்ஸா எனக் கு ஏ அத எப்டி என்ன சொல்றது அந்த ஃபீலிங்லா எங்க அவரே சொல்றது நல்லா இருந்துச்சு நா வேற கீழ போயிட்டு அப்டியே படுத்துட்டு மேல தா இருக்கியா நீ அப்டின்ற மாரி இருந்துச்சு நா கீழ இன்ட்டு ஃபோன் பண்ணும்போது
இருக்கு இருக்கு டா அவனுக்கு டே
ஏ நெஜமா நல்லாந்துச்சு
அப்டியோ வ வய்த்துக்குள்ள மட்டு இல்லாம அப்டே மேல ஃபுல்லா அப்டி ப
ம் ஒரு மாரி நா பட்டர் ஃப்ளைக்குள்ள அப்டே முழுகுனா எப்டி இருப்பே அந்த மாரி
அ ஹ ஆ
ஆ
சேரி சேரி அது வரைக்கு ஹாப்
மார்னிங் வரைக்கு இருந்துருக்லா
ஆ இருந்து சாய்ங்காலோ போயிருந்தா கரட்டா இருந்துருக்கு போல
ஆ கரெக்ட்டா இருந்துருக்கு
ஆ ஹூம் ரிலீஃப் வந்ததுக்கு அப்பறந்தான்டா அப்பா
இங்க தெரிஞ்சுது அப்டே ஒரே ஓட்டந்தா
ம்
விட்டா போதுன்டா சாமி அப்டினு
ஆமா அங்க புச்சத முறி கே ஒரு டூ கிலோமீட்ரு கழிச்சுதா எத்தனே அ ஒரு விட்டு அதுக்கப்றோ ஓ ஃபோன் எத்து வச்சே
ம்
ம் இதுல வந்து நா ஒரு காமெடி ஒன்னு பண்ணன்டா சாவிய எத்து அந்த ஒரு நெட்டு ஒன்னு இருக்கு அது மேல வச்சுட் எங்கடா ஒ இதுவ காணு எப்புர்றா சாவி போர்றதுனு யோசிச் லைட்டு ஆன் பண்ண முடியாம சாவிய ய்யயோ போடவே முல்லியே எப்புர்றா என்னடா லாக்கு கிக்கு த ப்பாய்ச்சோ வேற எங்யோ சொறிவிட்டுக்குறன் போல சாவிய எத்து ஐய்யயோ ஏ கஷ்டோ எனக்கு தானே தெரியு ம் ஆனா வந்து அதுதா கரெக்ட் டைம்ன் நெனைக்கிறே
ஏன்
ஏன்னா வந்து இங்க ஃபை ஆயிச்சு
ம் ம்
ஃபைஸ் ஃபை ஒன் ஃபை ஆயிச்சு
ம்
இப்போ மே பி இதுவா இதுவா இந்தா ஒரு ஒன் ஆர் டூ ஆர் ஒன்ர ஓ ஒன் அதா ஒன் பாயிண்ட் தேட்டி ஆர்ஸ் க்கு மேல இதுவாந்துன்னா வச்சுக்கியா
ம்
எனக்கு தூக்கோ இதுவாயிருக்குல அய் வே அது வரைக்கு அதுதா கரெக்ட்டு
ஓகே ஓகே
இல்ல ஆனா இது பண்ணி கரெக்டா டூ ஓ கிளாக் இருக்குமாடா
டூ தேட்டி
டூ தேர்டி ஆயிருச்சா
ஆமா
ஆ டூ தேட்டினா அப்ப த்ரீ தேட்டி ஃபோர் தேட்டி டூ ஹார்ஸ் ரெண்டு அவ்ரு பதினஞ்சு நிம்ஷத்துல வந்துருக்கன் எர்நூறு கிலோமீட்ரு
ம் ம்
இதுல வேற நடுல ஒரு கால அவ்ரு கிட்ட நிறுத்துனே
ம்ஹிம் அது நைட்டுன்னோனே ஸ்பீடா போய்ட
ஆமா
ட்ராஃபிக் எது இல்ல அப்டின்டு
ம் ம்
அது பறந்திருப்ப எப்டியு நூத்தி எட்டு நூத்தி ஒன்பதுல போய்ருப்ப
ஆமா நைட்டு வந்து ரூ ஏய் எல்லாருமே அப்டி தண்டா போறானுங்கோ கோச்சு பஸ்ஸு கிஸ்ஸு மொத் தமே அந்த அதே ஸ்பீட் தா
ம் ஹும்
எல்லாருமே நூர்ல தா போறானுவோ அதுல போய் நம்ப அம்பதுல அறுவதுல போனா என்னா பண்ணுவாணுங்கனா
ம்ஹ்ம்
ம்
கரெக்டு தா
குதுர ஓட் குதுர உள்ள போனா நம்ப குதுர வேகத்துக்கு ஓட்னு இல்ல வச்சுக்கொ பின்னாடி வர குதுர நம் வந்து முடிச்சுட்டு போயிடு
ம் ம்
ம்
நல்லாருக்கு வானோ இன்னக்கு ஒரு மாதிரி எப்டி சொல்றது கிளவுட் கிளவுடா அங்கங்க நிக்கிது
பைக் ஓட்டுறதுல ஜாலியாருக்கு இத்தனக்கு வந்து அந்த குனிற பைக்கா அப்டி இருக்குன்னா அப்ப இந்த நார்மலா அந்த எம் டிலா வந்து நின்னுட்டு ஓட்ட மாரி இருக்கல அதெல்லா இன்னு நல்லாக்கு போல
இல்ல
அஹும் ஓட்டுறதே தனி ஃபீல்ரா அவ்ளோ என்ஜாயபிள் எவ்வளோ லாங்னாலு ஓட்னா அந்த பெயின் அதுவு வந்து ஒரு நல்லா இருக்கு அது வந்து ஃபீல் பண்ணு போது நாலா ஃபஸ்ட்டு டைம் பைக் எடுத்துனு வரு போது எடுத் த்துட்டு வந்து கொஞ்சோ நாள் கழிச்சு கூட அந்த டயரோட மூவிங் இப்டி இப்டி நம்ம வலிக்கு போது அது ரோட்ல போறது அதெல்லா அப்டி ஒரு ஃபீல் பண்ணி ஒரு மாரி நெனைச்சிட்டு இருந்தே சரி நல்லா இருந்துச்சுன்ற மாரி
ம் ம்
ஏன்ன அவ்ளோ லாங் ஓட் பண்ணதில்ல திடிர்னு அப்பறோ வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அந்த ரோடோட அந்த வண்டி போறது எல்லாமே அப் டு ஒரு மாரி யோச்சு யோச்சு பாக்கறே நல்லா இருந்துச்சுல நல்லா இருந்துச்சு
லா முடிஞ்சிருல
ஆ
ஆமாங்க
ம் ம்
அதா எங்க அப்பா கிட்ட சொன்ன அதனாலதா இப்ப எங்க அப்பா நா ஃபோன் பேசுனா கூட எது கேக்க மாட்டறாரு
எதுக்க
நா இத சொன்னோனே தா
ஆ, என்ன சொன்னாரு வேற எதுவு இது பண்லயா
ஆஹ அதெல்லா எதும் சொல்ல எங்க அப்பா இல்ல என் ட்ட குடுமா நா வேணா பேசின்ட்டு கடக்குறே அப்டின்றாரு
அது முன்னாடியே சொல்லியிருந்தாதா ரெண்டு பேரு பத்து நிமிஷ பத்து நிமிஷோ சும்மா பேசியிருந்தாவே வந்திருக்கு சேரி வுடு, ஆ அய்யோ வாய வேற கட்டவே முடிலடா
அவரு என்னா பேசுவாரு சொல்லு ஆ சொல்லு ஆ ஆ ஓகே ஓகே ஓகே ஆ அப்படிதா பேசுவாரு எங்க அப்பா
எ வாயதா கட்ட முடிலன்னு பாத்தா உன் வாய கூடவாடா கட்ட முடியாது
பேசுறத பத்தி கூடவா சொல்ல கூடாது
அ பிரச்சன இல்ல ஆமா இன்னக்கி ஏதோ மாரி கிளவ்டியா இருக்கு மேகமூட்டத்துடன் காணப்படும் ஒரு ரீல்ஸ் ஒன்னுடா செமையாந்துச்சி
என்னது
அது வந்து நல்லா ஃபோன்ல இல்ல ட்ரோன்ல எடுத்துப் போட்டா வச்சுக்கயே செமையா இருக்கு ஆ இன்று சென்னையில் மழை மேகத்துடன் காணப்படுனு போட்டு அப்டியே ஒரு பழைய வின்டேஜ் சாங் மழ வரா மாரி அந்த சாங்கு
ஆ
அப்டியே ட்ரோன்ல அப்டியே அந்த வில்லேஜ்ஜ அப்டியேடுக்கிற மாரி செமயா இருந்துச்சி அந்த மேக மூட்ட அப்டியே இடி இடிக்கிற மாரி
ஆ
அப்டி இருந்துச்சு அப்டியே கருப்பா இருக்கு பாரு மேக
ஆமா
அந்த மாரி இருந்துது வீடியோவே செமையா இருந்துது அந்த மாரில்லா பாத்தாலே ஒரு மாரி இன்ஸ்பைர் ஆயிடுதுடா ம் எப்படா நம்ம அந்த மாரில்லா எடுத்து
நீ பேசம்மா போட்டோகிராஃபரா ஆயிடா
போட்டோகிராஃபர் ஆயிட்லா ஆனா நமக்கு வந்து அத வந்து ஒரு ஃபேஷனா வச்சிக்லா ப்ரொபஷனா வேணா எனக்கு
ம்
போட்டோகிராஃபரு, வீடியோ எடுக்கறது அப்றோ வந்து எடிட் பண்றது
ம்
இப்ப நம்ம ஏதாச்சு ஒண்ணு பண்ணுன்னா அட்வடைஸ்மென்ட்டுக்கு நம்மளே பண்ணலால்ல இல்ல அப்ப அதுக்குன்ட்டு ஒருத்தர் கிட்ட போ போத்தேவலல்ல
ஆமா
ஆனா அதுக்குனு நம்ம ஒரு பேஜ் ஒன்னு டெவலப் பண்ணி வச்சிக்ணு
ம்
ம் ம் பண்ணிக்கலா அது ஒன்னு மேட்டர் இல்ல கொஞ்சோ கன்சிஸ்டன்சியா இருக்கணு
ம் பண்ணிட்லாவட்டு எவ்ளோவோ பண்றோ இந்த பண்ண மாட்டோமா
ம் அவ்ளோதான நம்பளால முடியாதது என்னடா இருக்கு
ஆமா ரெண்டு பேரும் பாசிட்டிவா சேந்து நம்ப வாழ்க்கையே பாசிட்டிவா மாத்தலா
பாசிட்டிவ் பாசிட்டிவ் ப்ளஸ்சா ஆ மாத்திட்லா
ஆமா எனக்கு இந்த மாரி எங்க அம்மா பொழம்புவாங் அப்ல்லா எனக்கு டென்ஷனாவு நம்மளுக்கு மட் ட்ரு ஏன் அப்டி நடக்குது நம்ம மட்டு ஏன் அப்டியே இருக்கோ நம்பளுக் மட்டுந்தா இ்வ்ளோ கஷ்ட குடுப்பாரு கடவுள் அப்டி இப்டின்னுவாங்களா எனக்கு அப்டியே ஐயோ சும்மா அதையே சொல்லினுக்காதீங்க அப்டின்னுவ
நா எப்டி சொல்ற
நீ அப்டி சொல்றதுலா இல்ல
ஆ
நீ வந்து ஆ அந்த பிரச்சன இருக்குன்னு சொல்ற ஏன் இது நடக்குது அப்டின்னு பெணாத்த மாட்ற
ஆ
இதெல்லா இருக்கு இதெல்லா போது வருது அப்டின்னு சொல்ற அவ்வளோதா
ம்
எங்க அம்மா வந்து நம்பளுக்கு மட்டுந்தா அப்டி நடக்கு வேற யாருக்கு நடக்காது அந்த மாரி சொல்லுவாங்களா அவ அவனுக்கு இருக்கற கஷ்டோ அவ அவனுக்குதா தெரியு அவ நம்ப தூரத்துலேருந்து பாக்கும் போது ஆ ஏதோ சொல்லுவாங்களே இக்கறைக்கு அக்கறை பச் ஏதோ சம்திங் ஏதோ சொல்லுவாங்க
ம் இங்கேருந்து அங்க பாக்கும்போது அங்க நல்லா இருக்கா மாதிரி தெரியு அங்கேருந்து இங்க பாக்கறது ஆ அதுதா அங்க இருக்கவங்களுக்கு தா அதபத்தி தெரியுன்னுவாங்க ம் ம் எனக்கே தெரியாது சும்மா அச்சு விட்ட
உண்ம அதா
ம்
எல்லாத்துக்கும் கிட்ட போய் பாத்தா தெரியு இப்ப நம்ம நெனைப்போ இப்ப இந்த பே இது யூடியூப்லயே போட்றாங்கள வீடியோ எல்லா
ஆமா
அந்த கப்புள்ஸ பத்தி கூட நம்ம நெனைப்போ அப்பா சேரி நா பண்றேன்ன
செரி செரி